உ
கேக்குதா அத்த
ஆ கேக்குதும்மா இப்பதா
சாரி அத்த சிக்னல் கட் ஆயிடுச்சு
ஆஹ் நோ இஷ்யூஸ் நோ இஷ்யூஸ் எனக்கும் அவ நீ பேசுற எதுமே ஒழுங்காவே கேக்கல சரி நானு அதா கட் பண்ணிட்டே
ஓ சாப்பிட்டீங்களாத்த நைட் ட்டு
இல்லமா லேட் ஆகு
லேட் ஆகுமா
உம்
இன்னு டைம் ஆயிடுச்சே
டைம் ஆயிடுச்சுன்னா ரெடியா இருக்கு சாப்படுறதுக்கு லேட்டாகு பாப்பாக்கலா ஊட்டிட்டு
பீயிங் த மோம்
ஆஹ் எஸ் நா மத்தியான சாப்பாடே நாள்ர மணிக்குதா செஞ்சே
இது
ஆமா
அத்த ரொம்ப மோச
உம்
இதுக்கு நா கல்யாணம் பண்ணாம இருக்கலா
ஹே அதெல்லா நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு அப்புறமா மத்தியானமா நல்லா தூங்கி எழுந்துட்டு பொறுமையா மத்தியான வச்ச சாப்பாட ஈவினிங் சாப்படுறது எனக்கு எதுவு சாப்பிட முடியு அது என்ன டிஷ்டப் பண்ணக்கூடாது ஆஹ் மொதல்ல பொறுமையா ரசிச்சு ருசிச்சு பொறுமையா சாப்படணு
அதுக்குள்ள சூடு ஆறிடுமே
ஆஹ் கொழம்பு சூடு பண்ணா போது சுட சுட முட்டை போட்டுப்பே
ஓ நீ ஆமால்ல முட்ட இல்ல நீங்க
ஆமா முட்டை பைத்தியம் ஆனா அதுதா லேட்டஸ்ட் சாப்பிட மாட்ட நைட் சாப்பிட்டா அஹ் இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு ஒரு மாதிரி எனக்கு செட்டே ஆகாது நைட் முட்டை அதனால் கம்பள் மதியானோ
டெய்லி ஒரு நீங்கல்லா வந்து பத்து முட்டையாவது ஒரு நாளைக்கு சாப்பிடணு
என்னதா
நெஜமா
அய்யய்யோ அவ்ளோவ எல்லா முடியாதுப்பா ஒரு முட்ட ஒரு நாளைக்கே சாப்பிடணு ஹெல்தி புரோட்டீன் கன்டென்ட் உள்ள போணு அப்படின்றதுக்காக மட்டுந்தா உள்ள போகுது மத்தபடி எல்லா இன்ட்ரெஸ்ட்
ஒரு நாளைக்கு கன்ஃபார்ம் நீங்கலாம் நீங்க இந்த ஏஜ்ல இருக்க எல்லாரும் டென் எக்ஸ் கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணு
அப்பா அவ்வளவு எல்லா சாப்பிடக் கூடாது ப்ரோட்டீன் ஜாஸ்தி கண்டன்ட் அது வந்து நம்மளோ பாடி வெயிட்டுக்கு தகுந்ததுதா நம்ம பு்ரோட்டீன் கன்டன்டா இருக்கணு
உம் உஹம்
உம்
ஆனா எங்கள எல்லா‌ சாப்பிட சொன்னாங்க வந் து இன்னு அதிகமா சாப்புட்ணு நீங்க தா கம்மியா சாப்பட்றீங்க ஒன்னுக்கே சாப்ட மாட்டறீங்க
உம்
எங்கம்மால்லா சுத்தோ மாட் டாங்க அது வந் யோக்ல்லா சாப்டவே மாட்டாங்க
உம் அதுக்கு ஆம்ப்லேட் போட்டுக்கலால்ல
ஆம்ப்லேட் போட்டோ அந்த யோக் தனியா இருக்குல்ல அத தனியா பிரிச்சிருவாங்க அஹ் கலக்கி போட்றதுல சோம்பேறியில்ல நாங்க
அதுக்குன்ட்டு அதுல கொஞ்ச மஞ்சத்தூளு உப்பு மிளகாத்தூளு பெப்பரு வேணா பெப்பர் போட்டுட்டு நல்லா ஒரு பீட் பண்ண முடிஞ்சிச்சி அதுக்கு தா பீட்ருக்குனு எத்தன மிஷின்ஸ் வந்துருக்கு அந்த ஸ்ப்ரிங் மாரி ரவுண் ரவுண்ட் ஒரு ஸ்ப்ரிங்கிரு
ஆஹ்
அது கலக்கிற போது
அது தா அதுக்கொரு கிளாஸ் எடுக்கணு மஞ்சத்தூள் போடணு உப்பு போடணும் அதுக்கெல்லா சோ ம்பேறி வேணுல்ல சோம்பேறி ஆயிடுல்ல
ஆமா ஆமாம் இப்படியெல்லாம் இருக்கக் கூடாது அதான் ஏதோ ஒரு நீயா நானால்ல சொன்னாங்களாம்
டக்குன்னே முட்டைய எடுத்தோமா ஹ எண்ணெய ஊத்தனுமா தவாலு போறமு இத ஒடச்சோமா போட்டோமா அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டோமா நீ இப்படி திருப்பணுமா அப்படி திருப்பணுமா பெப்பர் போட்டோமா முடிஞ்ச் அவள்தா
அதனால இ ஏ உனக்கு அதனால யோக் வர தா செய்யு அப்ப அத தனியா எத்து சாப்பிடாம இருக்குல அதுல அப்படியே யோக் சாப்ட எனக்கும் பிடிக்காது அது நல்லாவும் இருக்காது ஆனா இங்க வந்து அத அப்படியே திருப்பாம அப்படியே தோச கல்ல இருந்து எடுத்து அதாவது ஹாஃப் பாயில்ன்னு சொல்லுவாங்கள
ஆ அது எனக்கு சுத்தமா பிடிக்காது
அது இங்கணா ரொம்ப புடிக்கும் எனக்கும் பிடிக்காது ஐயய்யோ ஆனா இங்க அப்டியே எடுத்து அப்டியே சுட சுட எடுத்து அப்டியே வாயில போட்டுப்பாங்க
அய்யோ எங்க அப்பா தோச தோசைக்கீழ வச் தோசைக்குள்ள வச் ச்சி அது அப்டியே வாய்ல போடுவாரு
ம் ம் அதான் அத சாப்ட்டு பழங்கவங்களுக்கு வேணா நல்லா இருக்கும் எனக்கெல்லாம் ஐய்யய்யோ நீ எனக்கு அப்டி சாப்பிடும் போது நான் பாத்தருவே மாட்டே
நா சாப்ட போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல திரும்பிப்பே
ஆ அது எப் அதான் நானு பண்ணுவே ஒன்னுன்னு வந்து இந்த கலக்கி சொல்லுவாங்க பாத்தியா அந்த தாளப்பு கரண்டி குட்டி கரண்டி கொள்ள
ஆ
அதுல வந்து அதே மாரி முட்டைய எடுத்து ஊத்திட்டு ஆ உள்ள வந்து ஃபுல்லா வெந்துறக்கூடாது மேல ஸைஸ் எல்லாம் வெந்துர்ணும் ஃபுல்லா வெளிய வெந்துடணும் உள்ள வந்து அ அந்த ஜூசி ஜூசினஸ் இருக்கணும் அந்த யோ கூட ஆ ஆமா கொல கொல கொலன்னு அந்த அது அப்பிடி உடச்சா அது அப்டியே ஒத் ட்டும் ஊத்தணு ஆனா அது அஷேம் ஃபுல்லா இந்த பிரெட் பண்ணு மாரி ஆ ஆ ரவுண்டா அதுவும் வச்சு குடுப்பே அதுவும் இங்க ரொம்ப புடிக்கு
ம் ஹிம் அது நான் பரோட்டாவோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குமது அது சம்மையா இருக்கும்
ம்
தனியா சாப்புடுறதுக்கும் பொரோட்டாவோட சாப்ட்டா இன்னும் சூப்பரா இருக்கு
ஓகே
இந்த வியர்டான ஃபுட்ஸ்லா ட்ரை பண்ணிருக்கீங்களா
என்னாது
வியர்டான ஃபுட்ஸ்
வியர்டான ஃபுட்ஸ்லா நா எதுவும் ட்ரை பண்ணதுல்ல
தோசையில ரசம் ஊத்தி சாப்புறது
நோ
தோசை இத தயிர் ஊத்தி சாப்புறது
இல்லை
தோசைல காஃபி ஊத்தி சாப்புடுறது
ஏய்
ஹ ஹ ஹ ட்ரை பண்ணுங்க தோசைக்கு ஊர்கா வச்சி சாப்பிட்டு இருக்கீங்களா
ஆஹ் ஆஹஹ இது வேணா ட்ரை பண்ணலா மத்த மூணுமே ட்ரை பண்ண மாட்டே இது வேணா ட்ரை பண்ற
தோசையில வந்து அஹ் யோ ச தோச வேணா இட்லில டீ ஊத்தி சாப்பிட்டிருக்கீங்களா மோர் ஊத்தி
நா உங்க மம்மிய தா ஒதைக்க போறே அடுத்த ஃபோனு எங்க அண்ணிக்கு
ஹ
உம் என்ன புள்ளைய இப்படில்லா வளத்து வச்சிருக்கீங்கன்னு தி
சேரி சப்பாத்திக்கு தேனூத்தி சாப் டுவிங்களா
இது வேணா ட்ரை பண்ணிருக்கே எப்பனா பிள்ளைங்களுக்கு ஊட்டம் போது உங்க சின்னத்தை சொல்லிருக்காங்க
அ சப்பாத்திக்கு சக்கர
ஆஹ் ஃபேவரட் சின்ன வயசுல
சாப்பாச்சி சப்பாத்திக்கு மி ல்க் ஷேக்
சீ சீ னா அது ச சப்பாத்தி பால் சக்கர தெரியு அது தானே வுல்ஷிதா
ஆ ஸ்ட்ராபெரி மில்க் க்ஷேக் கவின்ஸ் மில்க் ஷேக்
அதெல்லா இல்ல நா சப்பாத்தி பால் சக்கர பிள்ளைங்களுக்கு ஊட்டுவே
அது நல்லா இருக்கு கவின்ஸ் மில்க் ஷேக் வச்சு சாப்ட்டு பயங்கர செம்மையா இருக்கு
யாரா யாராவுது எதாவுது கேட்டுட்டு ஒரு லிஸ்ட்டு போட்ர போறாங்க பாத்துக்கோ
ம்மா டம்ஸ் பை சோ அன் சோ அப்டினு போட்டு நா வேணா பின்னாடி பேர சொல்லிர்ர சோ அன் சோ போட்டு லிஸ்ட்டு எடுக்க சொன்னது
சரி ஓகே பாப்கான்ல வந்து காஃபி ஊத்தி சாப்ட்டு இருக்கீங்களா
நோ ஏ இப்டி காபி டீயும் ரொம்ப காம்பினேஷன் ல
ஏன்ன அதா எனக்கு ரொம்பொ புடிக்கும்
ம் ம்
சரி ஆர்லிக்ஸ் ஊத்தி ஆர்லிக்ஸ்ல வந்து நா தோச சாப்டுவேன்
ம்
அது நல்லா இருக்கும் என் அப்பாவும் அதா சாப்டுவாரு
அய்யயோ ஆ
ஆ அப்றோ இடியாப்பத்துல வந்து பால் சக்கரை போட்டு
ஆ அது ஒகே
இடியாப்பத்துக் கூட இது மட்டன் பாயா அதா நாட்டுக்கால் பாயா
காம்பினேஷன்
செம்மையா இரு க்கு
ம் இங்க செய்ய தெரியாது எங்க மம்மி வீட்ல செய்வாங்க சூப்ரா இப்ப இந்த வாட்டி கூட மே மாசம் வரும் போது ஃஃபைனல் டே ஆ சாட்டடே கிளம்புற மாரி இருந்தோல ஃப்ரைடே ஓ தேர்ஸ்டேவோ சின்னத்தையும் கூப்ட்டு எண்ணெயும் கூப்ட்டு எல்லாருக்கும் செஞ்சு பரோட் ஆர்டர் பண்ண பரோட்டா ஆட்டுக்கால் பாயா வீட்ல செஞ்சுட்டு மதியானம் பரோட்டா பாயா ஸாரி நைட்டு இடியாப்பம் பாயா ஆஸ்வதிச்சு சாப்டேன் ம்
இதெல்லா ட்ரை பண்ணுங்க நா சொன்னது இன்னு லிஸ்ட் நற்யா இருக் கு
மிச்சோ நறைய இருக்கா இதுவே எனக்கு ஒரு மாரி ஆவுது
சாம்பாஸ் சாதத்தோட ஆ ஆர்லிக்ஸ் பவ்டுருக்கு தெரிங்களா
ஆமா
அத கலந்து சாப்டுங்க மய்லோ இன்னு செமையா இருக் கு ஹார்லிக்ஸ் விட சி ‌மைலோ உம் சாம்பார் சாதோ
ம் மைலோலா என்னோட பே பேவ்ரட் டரிங்க் ஸ்கூல் டைம்லலா இப்பலா மைலோலா கடைக்கறதே இல்ல
மைலோ ஸ்டாப் பண் ட்டாங்க
அப்றோ மைலோ மில்க் ஷேக்கா வந்தது ஆனா அதுவு கண்ணுக்கே பட்ல பேவ்ரட் மைலோ
மய்லோலாம் செம்மையா இருக்கும் இப்பலாம் ஒண்ணும் பாக்க முடில
இப்பலா நீ பூஸ்டு குடு ஹார்லிக்ஸ் குடு அ இது பூஸ்டு ஹார்லிக்ஸ் இது ரெண்டு வீட்ல இருந்தாலும் அ என்ன சொல்லுவாங்க அது சொல்லுவாங்கள கலக்கி சாப்ட மாட்டோம் நாங்க அப்டி
ஆ நாங்களும் அப்டிதான் ம் இங்க அஞ்சு நாங்க அஞ்சு பேரு போம் அந்த அஞ்சு பேர்ல ஒரு அக்கா மட்டும் வரமாட்டாங்க சை அந்த அக்கா
ஆமா அந்த அக்கா ரொம்ப ஷை அவா அதனா சும் நா பேசே கத்துக்கணே இரு நா திருப்பி கால் பண்றேன் அந்த அக்காவ பத்தி மட்டும் நம்ம பேஸ்லாம்
சேரிங்க ஓகே ஓகே